ஹலோ ஆ சிஸ்டர் கேக்குதா வணக்கம் வணக்
ஆ கேக்குது தோழி ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நலமா தோழி ஆ செரிங்க தோழி செரிங்க தோழி ஆ வேலையெல்லா முடிந்து விட்டுதா தோழி
ம் எல்லா முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு
செரிங்க தோழி செரிங்க தேநீர்ல்லா எடுத்தாச்சா
ஆ அதெல்லா முடிஞ்சுருச்சு நீங்க சேர் சேரி அங்க ஒரே இங்க மழ ரொம்ப அங்க
இங்கயு மழதா தோழி மதியானத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல மழ கனமழவரு தோழ ஆமா தோழி ஆமா தோழி சாலையோர எல்லா பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கியிருந்துது தோழி
ஆமா
ஆ என் மகனை அழைக்க பள்ளிக்கூடம் சென்றிருந்தேன் கனமழை நனைந்துக்ட்டே வீட்டுக்கு வந்துட்டோ தோழி
அழகா பேசுறீங்க
நானே ட்ரை பண் செரிங்க தோழி செரிங்க தோழி ஆ ஆமா கண்டிப்பா தோழி வந்து பேச பேச ட்ரை பண்ணிட்ருக்கோ தா தோழி வந்து ஐயோ அப்டியே வந்துருச்சு வார்த்த வந்து செரிங்க தோழி இன்னக்கி எதாவ்து பயனுள்ளதா ஆ இன்னக்கி எதாது பயனுள்ளதா எதாவ்து பேசலாமா தோழி
நா வந்து போஸ்ட் ஆஃபிஸ்ல இருக்கே சோ அத பத்தி சொல்லட்டுமா ம் நீங்க எதாச்சு சேவிங்ஸ் பண்றீங்ளா
ஆ பண்ணிட்ருக்கோ தோழி
என்னென்ன பண்றீங்க
ஆ‌ அந்த ப்ப இந்த பையே பேர்ல இந்த செல்வ மகன் திட்டம் போட்டிருக்கே தோழி வந்து ஆ பொன் மகன் திட்டம் போ ட்ருக்கோ தோழி ஆ ஆர் டி யு போட்ருக்கே தோழி வந்து ஆ ஆமா தோழி
இப்டிதா சொல்றீங்க
அப்டிங்ளா தோழி
தெரில அவர்னஸ் இல்லாம இருக்காங்க ஆ இது மாரி ஸ்கீம்ஸ் லா எடுத்து அதுலே நம்ம வந்து போட்லா அந்த மாரி சொல்லிட்டு சேமிப்புங்றது ரொம்ப சேமிப்புங்றது ரொம்ப
வாழ்க்கைக்கு ரொம்ப அத்யாவசியமான ஒன்று தோழி வந்து
இப்பருக்க காலகட்டத்துக்கு அந்த சேமிப்பு ரொம்ப முக்யமாருக்கு நம்ம சம்பாரிச்சொமா செலவு பண்ணொமா இல்லாம அதுலேந்து ஒரு தொகய எடுத்து வச் ச்சோனா அது நம்மோட வருங்காலத்துக்கு ரொம்ப பே ரொம்ப ரொம்ப திடீர்னு ஒரு அவசர செலவுக்கு மத்தவங்ட்ட போய் கேக்காம நம்ம நம்ல நம்பி இருக்ற மாரி ஒரு
ஆ கண்டிப்பா தோழி என் மகன் பிறந்த பே நாங்க வந்து இந்த ஆ தோழி இந்த எல் ஐ சி இந்த முகவர்கள்ங்க வந்து வந்து எங்க வீட்ல வந்து கேட்டு அவன் பேர்ல ஒரு சேவிங்ஸ் ஒண்ணு போட்டு வைத்தோ தோழி அப்றோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து போ வந்து ப்ப அதுலயு நாங்க போட்டு வச்சோ தோழி ஏனா நம்மளுடைய அவசர தேவைகளு க்கி எதிர்காலத்துல வந்து யாரிடமு போய் கை நீட்டி நிக்க கூடாதுல தோழிஅது அத வந்து இப்பத்துலேந்தே செஞ்சுர்ணு தம்பி பொறந்த ஒடனேலேந்தே நாங்க வந்து இந்த மாரி ஒரு ஆ ரெண்டு மூன்று முக்கியமானது இதுல வந்து நாங்க முதல் போட்ருக்கோ தோழி வந்து